ஹலோ அ வணக்கும்ங்க வணக்கம் அ வணக்கம் அ ரொம்ப நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கு தோழ சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்ளா
ம் கால்ல சாப்ட்ட தோழா இனிமேதா மதியத்துக்கு சாப்புட்ணு
அ செரிங்க என்ன சாப்ட்டீங்க
கால்ல இட்லி சட்னி சாப்ட்ட
ஆ என்ன கொழம்பு என்ன சட்னி
தேங்கா சட்னி
ஒ அந்த டிஷ்வோட சொல்றீங்ளா எப்டி சமச்சீங்க அப்டின்ட்டு எனக்கு எனக்கு இந்த சமயல் பத்தி தெரிஞ்சுக்கணு செயணுன்ட்டு எனுக்கு ஆவளா இருக்கு எதனாலனா எனுக்கு ஃப்யூச்சர்ல ஒதவு இன்னொன என்னனா நா வந்து இப்ப காலேஜ் படிக்கற்தனால அங்க ரூம் எடுத்து சிருக்க அங்க என்ன நமுக்கு எதாச்சி யூஸ் ஆவுன்ட்டு நா அதனால் நா கத்துக்குணு கத் கத்துக்குணுனு விருப்புப்பறே நீங்க சொல்லுங்க
ம் ஆ தேங்கா வந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்தா நல்லார்க்கு தேங்கா ஒரு ஆ ஒரு முண்ணோ மூணு பல்லு அந்ந மாயி மூண் துண்டு கட் பண்ணி எடுத்துக்குங்க அதுக்கப் ப்றோ வந்து மொளக்கா இருக்கு பாத்தீங்ளா பச்சு மொளக்கா இல்லன்னா கான்ச்சு மொளக்கா எது உங்ளுக் தேவையோ அந்த மொளக்கா ஒர் ரெண்டு மொளகா போட்டா போது அதுக்கப்றோ வந்து உடைச்சக்கல்ல இர்க்கு பாத்தீங்கல்லா அது கொஞ்சு போட்டுக்கங்க
ஆ ஃபஸ்ட்டு என்ன பண்ணனு எனே இல்லல்ல என்ன வன்ஸ் மோர் பஸ்ட்டுல என்னன்ன பஸ்ட்டே எண்ண ஊத்திர்னுமா என்ன பண்ணுமோது
இல்லங்க இல்ல மிக்சி ஜார் இக்குல்ல
ஆ
மிக்சி ஜார்ல தேங்கா துண்டு மூணு எடுத்து போட்டுக்கங்க கொஞ்சோ உங்ளுக்கு தேவயானது அதுக்கப்றோ வந்து ஒடச்ச கல்ல கொஞ்ச எடுத்து போட்டுக்குங்க பச்சம் பச்ச மொளகா இல்லேன்னா காஞ்ச மொளகா வர மொளகானுவாங் பாத்தீங்ளா அந்த மொளகா உம் அது எடுத்து கொஞ்சு போட்டுக்குங்க ஒர் ரெண்டு இல்லன்னா மூணு அதுக்கு மேல